சொல்லு அபி என்ன பண்ற
ம் சும்மாதா சும்மா உக்கான்ருந்தே
அ அ
வேளக்கேத்திட்டு படைச்சோ படைச்சோ ம் டெய்லியு அப்டி இல்ல ஆனா டெய்லியுமே ஈவினிங் விளக் கேத்தி த்திட்டு இதெல்லா ஏத்துவே ஏத்திட்டு அப்டி ஈவினிங் ஆனா அப்டுதா பாட்டு சாமி பாட்டு
விளக்கு ஏத்துவாங்க ஆனா சோ அந்த அளவுக்குல்லா வெள்ளிக்கிழம மட்டு தா
சும்மா டெய்லியுமே விளக்கு ஏத்திட்டு அப்டியே சும்மா இந்த மாரி
சரி உடு பக்தியா இருக்குது நல்லதுதா பக்தியா இரு
ம் அப்டிதா அப்டித்தா இருக்றே இப்பல்லா நிறைய பக்தியா வந்து சி சி வி அது தானாவே
வருது ஆஹ்
அது எப்டி நா சில விஷயோலா அப்டியே கொஞ்சோ நமக்கு ஏதா நினச்சா அது நடக்கிற மார்ரி இருக்கு வேண்டுன அதனால
பார்றா என்ன நடந்துச்சு உண்மையாவா
அப்டி சொல்லல சொல்றே பஸ்ட்டு இருந்தத விட இப் பஸ்ட்லா நா அவ்ளோ சாமி நம்பிக்கை கடவுள் பக்திலா இருக் இருக்காதுல்ல ஆனா இப் இப்பலா வந்து ஆமா எங்க அம் தெரியுமா
ஆஹ் நீதா காலேஜ்ல சொல்லியே
ம் ம் ம் அது எங்க அம்மால்லா அப்டி மாத்திட்டாங்க சொல்ல போனா
அதுதா கூடயே ஒன்னு ஒரு ரெண்டு மூணு வருஷ இருந்தன்னு வச்சிக்கோ சாமியாரா ஆயிடுவே
ஆமா நானே நானே எங்க அம்மாவுமே தனியா முருகர் பாட்டுல்லா அப்டியே பாக்காம பாடுவோ சாமி கிட்டே உக்காந் அந்த மேரி ஆயிடுச்சு இப்போலா அந்த மாரி ஆனா வந்து பவர்ல்லா இருக்கு ஜி ஒரு சிலதுலா
என்ன சாமி அது
முருகர் தா
முருகர் தா எல்லா சொல்றீங்க எங்க வீட்லயு எங்க தம்பி எல்லா பக்தியா இக்குறாங்க முருகர் மேலதா
ம் ம்
என்ன தெர்ல ரிசண்டாதா முருகர் நிறைய பேருக்கு பிடிக்குது
அது ரீசன்ட்டுன்றத விட அது சில விஷயோல்லா நடக்குது முருகரு சரி அப்றோ எனக்கு அம்மனு பிடிக்கு இந்த அம்மன் சாமில்லா இருக்குலா அதுவு புடிக்கும் அதுமே இப்ப நா ஏதாவது அப்டி எனக்கு அந்த பாசிட்டிவா நடக்கும் இப்ப ம் கு அப்டில்லா இல்ல அப்பில்லா இல்ல இப்ப எப்புன்னா ஏதா ஒண்ணு இப் இப்ப எனக்கு தப்பு நடக்குதுனா கூட அத தடுக்குற மாரி நடந்துரு அ நிறைய நிறைய ஃபீல் பண்ணிருபே எப்டின்னா இப்ப நா ஒரு நாள் வந்து காலேஜ் போணு வச்சுக்கே
அன்னைக்கு வந்து காலேஜ் இல்ல ஆனா வந்து நா கிளம்பிட்டே கிளம்பிட்டு பஸ்ல்லா ஏற போற லோக்கல் பஸ்ல தா
ஆ
ஆனா அப்பயு வந்து எனக்கு ஏறவு தோணல ஒரு மாரி அப்டியே சாமி வேண்டிட்டு என்னதா இன்னைக்கு வேல முடியுமா காலேஜ்ல என்னன்னு தெர்ல யோஸ்சு நின்ன அப்றோ என்னாச்சு திடீ ன்னு அப்றோ ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அங்கே படிக்கற ஜூனியர் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மரி காலேஜ் இருக்கா காலேஜுக்கு வர்லாமா அப்டின் கேட்டதக்கு இனி காலேஜே ல்ல லீவு அப்டின் ச்சு அந்த மார்ல்லா நா எதனா ஒன்னு யோஸ்ச்சனா வச்சுக்கு அப்டே நா டக்குனு பஸ்லே ஏர்ல அப்டே திரும்பி வந்துன் ஒரு திரும்பி இங்கந்து போன ஒரு கிலோமீட்ருக்கு பட் அப்டே அங்கருந்து போல ஆ அந்த மாரி எனக்கு அது எதாது ஒன்னு நம்ம வந்து இது ராங்கு இது தப்பு அப்டின்னா அப்டே டக்குன்னு வந்து எனக்கு அது வந்து தடுத்துரு கடவுளே வந்து தடுத்துரும் அந்த ஒனக் தெரியாது ஒன்னு இல்ல எவ்ளோ தவறான விஷ்யங்கள்லா வந்து எனக்கு தடுத்துருக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல அப் ஆ அப்பைலேந்தே அது அப்பைலந்து தா எனக்கு கடவுள் பக்தியே வர ஆரம்பிச்சுது
அதிகமா சாமி கும்ட ஆரம்பிச்ட்ட
எப்டி நா வந்து ஃபஸ்ட்டு காலேஜுக்கு வருவன்னா வரும்போதே வழி ஏ அங்க ஒரு சித்திர் கோயில் இருக்குமா
ஆமா
அப்பைலேந்தே அந்த ஒரு இன்சிடென்ட் நந் த்தலேந்து அப்டே அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்முட்டு ஆனா அதுக்கு க்கு முன்னாடி லேந்தே ஒரு மாரி நா வந்து கொஞ்சோ டிப்ரஸ் ஸ்டேட்ல இருக்கும்போதெல்லா அதுக் முன்னாடி லந்தே நா வேண்டுவே இந்த மாரி எதா தவறாந்தா அத வந்து நீ தடுத்துடு அப்டின் சொல்லிட் தா நா அத கோவில்ல வேண்டிருக்கே அத்து இங்க வந்து இங்க வந்து நம்ம காலேஜ்ல சேப்புல் இருக்குல்ல அங்கியு வந்து அது அப்பைலேந்தே கொஞ்சோ கடவுள் பக்தி வர வர வர வர ஆரம்பிச்சிது அதுக்கப் இப்பவு இப்ப எல்லாமே எதாது நெனச்ச அதுக் இன்னொரு இன்சிடென்ட்டு சொல்லவா
ஆ
எப்டின்னா இப்ப நா வீட்ல இருந்தேன்ல இப்ப காலேஜ் முச்சிட்டு ப்ராஜெக்ட் பீரியட்ல
ஆ
அப்ப வந்து அதுக்கு முன்னாடி என்ன வேண்ன ப்ராஜெக்ட் பீரியட்ல வந்து எனக்கு வந்து வேல கெடைக்கணுன் சும்மா வேண்ன அப்ப வந்து அந்த டெசிக்ரியு ஒன்னு போனல்ல
ம்
நைட் ஷிஃப்ட்டு போனுச்சுனா அங் அங்க போனதுக்கப்றோ அது கொஞ்சோ ஒரு இதுவா இருந்துச்சு அதுக்கப்றோ அதுக்கப்றோ என்னாச் சு வீட்லே இருந்தனா அப்பறோ இங்க மே மாசோ திருவிழா வந்துச்சா திருவிழா வர்ல திருவிழாலா வைக் வக்கிற மாரி பேசிக்கிட்டு இந்த பத்திரிக்கையெல்லா அடிச்சு அந்த மாரி குடுத்துட் ட்ருந்தாங்க அப்ப என்ன வேண்ன எனக்கு இன்னு இந்த ஒரு வீக்குக் குள்ள எனக்கு வந்து எனக்கு வந்து வேல கெடைச்சிண்ணு எங்யாது ஒரு வேல கெடைச் சுன்னு அப்டி கெடைச்சுதுன்னா நா வந்து அங்க பிரதேஷ்னு வரே அப்டின் சொல்ட்டு வேண்டிட்டே ம் பண்ண கருதிக்கல அங்க பிரதேஷ்னம் வர்ணு அப்டின்ட்டு வேண்டிதா வேண்டதுக்கப்ற தா எனக்கு ஒடனே போய் ஒரு இன்டர்வியூ மாரி வந்துச்சு அதுக்கப்றோ இங்க பக்கத்துலே போய் அட்டென் பண்ண
ஆ ஆ
அட்டன் பண்ணிட்டு ஒன்னே எனக்கு வந்து அப்டே வந்து ஜாயின் பண்ணிக்குங்கன் சொல்ட்டாங்க அடுத்த நா வேண்ண அடுத்த ஒரு ரெண்டு ண்டு நாள்ல நடந்துச்சு
ம்
அது நந்ததுக்கு அப்றோ வந் அது நடந்ததுக்கு அப்றோ அப்றோ அதுக்கப்றோ அதே மாரி அங்க பிரதேஷ்னலா பண்ணிட்டு அதுக்கப்றமா ஃபஸ்ட்டு சேலரி வாங்குன ஒன்னே சாமிக்கு பொடவ மால இதெல்லா எடுத்துன் போய் குடுத்து
ம் ம்
மே அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணோ அது இங்க வந்து எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கு அந்த அம்மன் சாமி
அ அ
அது எப்டின்னா இது ரொம்ப பவர் ஜீவி நெறைய அந்த இன்சிடென்ட் நா உனக்கு சொல்லிருப்பேன்னு நெனைக்கிற இந்த மாரி நெறைய இன்சிடென்ட் இருக்கு அதுக்கப்றோ எப்டின்னா ஏ என்ன இன்சிரென்ட்னா ஒரு நாள் என்ன ஆச்சு எங்க ஊர் ர்ல வந்து எங்க ஸ்ட்ரீட்ல கோவில் இருக்குல்ல அது வந்து பொன்னியம்மன் சாமி அப்டின்னு சொல்லுவாங்க அந்த கோயில்ல வந்து அந் சாமி வந்து அந்த மாரி சில தலைவர்கள்லா இந்த மாரில்லா இருப்பாங்கள ஊர்லல்லா
ஆமா
அதுல வந்து யாரோ வந்து ஒரு மூணு லட்சோ கிட்ட எடுத்துட்டாங்க போல சா சாமி கிட்ட இருந்து அப்ப இப்ப வந்து இத காசல்லா காணாம போயிச்சு அப்டின்னு சொல்ட்டு ரொம்ப இதுவாயிருச்சு ஊர்ல தெருல இருக்காங்கெளல்லா கும்பலா கூடி பேசினுருந்தாங்க அப்ப திடீர்னு ஒருத்தருக்கு சாமி வந்துருச்சு சாமி வந்துட்டு அவரு வந்து என்ன சொன்னாரு நாளைக்கு காலைல குள்ள இந்த காசு வந்து எடுத்தவங்க வந்து எட்னு வந்து வெச்சிருவாங்க நாளைக்கி கால்லக்குள்ள இந்த காசு வந்து இருக்கு எங் கோயிலுக்குள்ள அ அப்டின்னு சொல்லிச்சு அதுக்கப்றோ என்ன சொல்ச்சு அந்த அந்த காச எடுத்தவங்க வந்து இந்த ஊர்லயே வந்து இருக்க மாட்டாங்க அவங்க வந்து வீட் வீடு இருக்காது அவங்க வீட்டோட நா காலி பண்ண வெச்சிருவே அந்த மாரி வந்து சாமி வந்து சொல்லுச்சு ஆடி சாமிவன் அ அ அந்த மாரி அதே நார்மலா பெசினே இருக்கும் போது திடீனு ஒருத்தர் வந்து அபிஷேகோல்லா பண்ணுவார்ல அவருக்கு சாமி வந்து சொன்னாரு சொன்னதுக்குப்புறோ செரின்ட்டு எல்லாருமே ரொம்ப ஒரு பதட்டோ இது அப்றோ அடுத்த நாள் கால்ல அதே மாத மாரி இன்ட்ரெஸ்டிங்கா போயின்னு எல்லா பாத்தா அதே மாரி மஞ்ச பைக்குள்ள மூணு லட்சோ பைக்குள்ள உள்ள அப்டியே கெடந்துது ஓகே சத் சத்தியமா இதெல்லா இப்ப சொல்லும்போது கூட எனக்கு அப்டியே ஒடம்புல்லா சிலுக்குது ஒரு மாரி கண்ணுல இருந்து தண்ணியே கலங்குது அந்த அந்த மாரி இருக்குது அப்டி நாங்கல அப்டி அப்டியே இதுவா பாத்தோ அப்டியே அடுத்த நாள் எல்லாருமே பாக்கும்போது அதே மாரி மூணு லட்சோ மஞ்ச பைக்குள்ள வெச்சு அந்த ஓட்ட வழியா போட்டு போட்டு க்கறாங்க அதே மாரி சாமிக்குள்ள கெடந்துது
அ
போய் பாத்து எடுத்தோ அதே மாரி இருந்துச்சு அத விட என்னன்னா அந்த பெர்சன் யாருனே ஊர் ஃபுல்லா தெ தெரிஞ்சிருச்சு எப்டி தெரிஞ்சதுன்னா அவங்க வீட்டோட காலி பண்ணி போகுபோதுதா எல்லாருக்கு தெரிஞ்சுது எப்டின்னா அவங்க வந்து நெறை அ நெறைய க டன் வாங்கி வெச்சிருக்காங்க போல அவங்க கேக்குதா அந்த மாரி கடன் வாங்கி அ அந்த மாரி கடன் வாங்கி வெச்சிருக்கும் போது அவங்க வந்து கடன் வாங்னவங்கிட்ட அந்த வீட்ட ஒரு தற்சமய ஒரு இன்சிடென் மாரி நட ந்தது அவ்ங்ளுக்கு ஒடனே அப்டியே நடந்து அந்த வீட்ட அப்டியே அவங்க வித்துட்டு இப்ப அவங்க சொந்த வீடு நெலோ வாங்கி கட்ன அழகா
பவர்ஃபுல்லான சாமி அப்டி அது
பாத் ஆமா பாத்து கட்ன வீடு அப்டியே அவங்க விட்டுட்டு அதுக்கப்றோ தா எல்லாருமே ஒரு இதுக்கு வந்தாங்க ஓ இவுங்கதா அந்த பணத்த எடுத்து போட்டுக்றாங்க வீட்டோட காலி பண்றன்னு சொன்ன மாரி காலியாயி போய்ட்டாங்க அப்டின்ற மாரி எல்லாமே அப்டியே நடந்துது அவங்ளுக்கு வந்து அந்த் அவ்ளோ விஷயோ நடந்துது அந்த மாரி எங்க எங்க ஸ்ட்ரீட்ல பாத்தீன்னா நெறைய பவர்ஃபுல்லா நடக்கு இந்த மாரி விஷயோல்லா
பரவா இல்லியே அ
இன்னொரு அக்கா பாத்தீன்னா நா வந்து அங்க பிரதேஷனோ பண்ணெல்ல அப்ப வந்து எங்கூட ஒரு அக் கா வந்து அங்க பிரதேர்ஷனம் பண்ணாங்க எதுகுக்கா நீங்க வந்து அங்க பிரதேஷ் னம் பனீங்க அப்டி அவங்க என்ன கேக்கும் போது நானு அவங்கள கேட்ட என்ன மாரி நம்மள மாரி ரேங்குதா வச்சுக்கிய ஒரு டுவெண்டி சிக்ஸ் அந்த மார்ருக்கு அவுங்களுக்கு ஏஜ் ஆ அவங்கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து டி சி எஸ் ல ஃபஸ்ட் ஒர்க் பண்ணாங்க. என்னனா ஒரு ஒரு தேட்டி கே தா வாங்குவாங்கன்னு வச்சிக்கேயே அந்த மேரி ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து தி அவங்க என்ன வேண்ட்னாங்களா கொஞ்சொ ப்ரமோஷன் கெடச்சி அந்த மாரி வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாசோ வந்து அங்க பிரகாணம் வருவன்னு ஒரு மாஸ்த்க்கு முன்னாடி வேண்டியிருக்காங்க போல
ம்
வேண்டி அதே மேரி இப்ப அவுங்ளுக்கு ப்ரமோஷன் கெட ச்சி வேற கம்பெனி போய் தொண்ணூறாயிரங் கிட்ட வாங்றாங்க இப்ப
என்னா சொல்ற
உண்மையாதா தொண்ணூறாயிரங் கிட்ட வாங்குறாங்க வாங்குறாங்க அதுக்கப்புறமே அவங்க இதுனே சொன்னாங்க இப்ப வந்து இந்த மாரி நெறைய இன்சிடென்ட் நடந்துருக்கு நானு அந்த மார் அ அங்க பிரதேஷனம் வருவ அப்டின்ட்டு அப்பதா நெனச்சுது எனக் மட்டும் இந்த மாரி நடக்கல எல்லாருக்கு நடக்குது உம் அது வந்து அப்டியே எப்பயுமே வந்து விட் சாமி இது வந்து அம்மன் சாமிதா சொல்லுவாங் பொன்னி அம்மன்னு சொல்லுவாங்கல்ல
பொன்னியம்மனா ஆ ஆ
ம் அந்த மாரி இது இன்னன்னா இங்க ஊர்ல ரெண் ம் எப் ன ஒரு ரெண்டாயிரோ வர்ஷத்துக்கு முன்னாடிலேந்தே இங்க இருக்கா இந்த சாமி மட்டு அந்த மாரி அப்பையிலந்து இதுவா தோன்றி அதுவே இருந்து அப்பறமாதா ஒரு கூறு கொட்டாங்
அப்போ உங்க ஊர்லதா பொன்னியம்மன் சாமி வந்து தோன் இதுவாயிருக்கு.
ஆம்மா
ம்
அந்த மாரி பவர்ஃபுல்லான விஷ் யம்லா நெறைய பாக்குறோ இது பண்றோல அதனால சரி எதோ ஒன்னு நமக்கு பாஸ் டிவா நடக்கும் போது அத நம்பலாமே அதேதா அதேதா அது என்னன்னா கரெக்டா ஒம்போது எட்டு மணி ஆனுஐஐ டைம் சொல்லாது ஏ ஏழு ஐம்பத்ரெண் தானா சொல்லு எப்பயுமே அப்ப த்திரண்டு எட்டம்பத்ரெண்டு அந்த மாரி ஆனா சொல்லு
ம் ம் ம்
ஒனே நின்னுடு அது கொஞ்சொ அப்டிதா கேக்கு
மணிமல ஊர்ல கூட அப்டித்தா டைமுக்கு டைமுக்கு பாட்டு போயிங் கெடக்கு
ம் ம்
தியா இருக்கீங்க நா சாமி கும்புடுவே ரொம்ப பக்தியாலா இருக்க மாட்ட ஆனா
ஆனா ட இருக்கு ஜீவி நம்ம வந்து அது வேண்டா வெறுப்பானா அ நம்ப ஒரு கட்டத்துல அத நம்பனாதா நமக்கு எப்பயுமே நல்லது நடக்கு ஜீவி உண்மையா சொல்ற அது வந்து நம்பக் சரின்னா இது நமக்கு எது நடக்லேயே அப்டின் நெனைக்க கூடாது.
கால் பண்றியா அபி அ ம்